ஹலோ சிஸ்டர் என்ன பண்றீங்க ஹை நானா நானு சந்தைக்கு போயிருந்தே கீர வாங்கிட்டு வந்திருந்தோமா
ஆ
கொஞ்ச வந்து கீர இன்னைக்கு தட்டுப்படாமா அதனால வந்து கொஞ்செல்லா இந்த கீரையிலயே வந்து சைடு வர்ந்த கடைசீயில வந்து கீர செடியே வந்து செத் த்து போகுற நெலமையில இருக்கிறப் இப்பல்லா வந்து தண்டு தண்டா இருந்திருக்கு சைட்லல்லா பேஞ் அந்த மாறி தா கெடைச்சது சேரி நா கொஞ்ச கீர ஆம்மா ஏய் என்ன சொன்னீங்க
ஆ ஆஞ்சு நீங்க என்ன சொல்லுவீங்க
நா அது ஆ சுத்தம் பண்
சுத்தம் பண்றேன்னு சொல்லுவாங்க போல அ நாங்க வந்து ஆயிரதுன்னு சொல்லுவோ ஆஞ்சு வை க்கிறோம் அப்டின்னு கீர ஆயணு அப்டின்வாங்க
கீர
ஆ நான் என்ன பண்ணிட்ருக்கே நா இன்னைக்கு ம டி உங்கள்ட பேசலான்ருந்தே அப்றோ நீங்க கொஞ்ச பிஸியா இருந்தீங்களா அப்பறோ என்னாச்சு சரின்னு பாத்தே நாலு மணிக்கு மேல ஆச்சு சேரி தூங்குவன்னு போன் வச்சு சார்ஜ் போட்டு தூங்கின பாத்தா நல்லா அசந்து தூங்கிட் டோ பாப்பாவு தூங்கிட்ருந்தாங்களா எல்லாரு தூங்கவு தூங்கிட்டோ அஞ்சரைக்கு மேல ஆயிடுச்சு அப்பற எந்திரிச்சு பால்வாங்க போணு சொசைட்டில தா பால்வாங்குவோ
ஆ
சோ பால் வாங்க வெளியில போகணு அப்டி இது மறுபடி பாப்பாவல்லா குளிக்க வச்சுட்டு நானு கெளம்பிட்டு அப்பறமா போயிட்டு பால வாங்கிட்டு வந்துட் டு அவங்க ரெண்டு பேரு டி வி பாத்துட்டுருங்காக உக்கார வச்சிட்டு செரி ஓகே உங்கள்ட்ட பேசுவோ அப்டின்ட்டு பேசலா அப்டின்னு பேசிட்ருக்கே
ஆ ஓகே ஓகே ஓகே நாள் இல்லங்க ஆ ஏதோ ஒரு வேல புளியங்கா இருந்துச்சு அத கொட்ட எடுக்காம இருந்ததுன்னு கொஞ்ச கொட்ட எடுத்தே நாங் கோனூசில தா எனக்கு எடுக்கு புடிக்கு எனக்கு அதுதா வரு நெறைய பேர் அருவாமனையில எடுப் ப்பாங்க இல்லைன்னா சுத்தியல் வச்சு எப்டி எடுத்
அ எங்க பக்கம்லா அருவாமனைல தா எடுப்பாங்கனா ஆனா அருவாமனையில எனக்கு எடுக்க தெரியாது நா என்ன பண்ணுவே இந்த காம்பஸ் இருக்குல பழைய காம்பஸ் அங்க ஒடச்சி வச்சுகுவே அத வச் சு குத்தி குத்தி எடுப்பே ஆனா இந்த ஊருக்கு வந்துட்டு தா பாத்தே பக்கத்து ஊட்டு காரங்க நல்லா வெயில்ல காய வச்சு ட்டு கல்லு வச்சு சைடா வச்சு அந் புளிய ச புளியங்காய வந்து இப்டி சைடா வச்சு இப்டி இப்டி தட்டுறாங்க தட்டிட்டு அப்டியே ரெண்டா இது அழகா எல்லா வந்துருது இப்ப நம்ம வந்துட்டு இந்த அவரக்காய அப்டி பிச்சம்னா எப்டி அந்த உள்ள இருக்கு முத்தெல்லா வருது அந்த மாறி வந்துருது அதுவே நா இப்பதா பாத்து பரவால்ல இப்டி வேற இது ஒன்னு ஒன்னா குத்துனாலு கையெல்லா பிசு பிசுனு ஒரு மா திரி ஆயிருதுல்ல அப்டி பண்ணுவாங்க இங்கெல்லா
அது அப்டியு பண்ல எங்க அம்மாலா பாத்தீங்கனா அறுவா மணைல எடுப்பாங்க இந்த மாரி சுத்தியல் வச்சு எடுப்பாங்க எனக்கு அது சுத்தியல் வச்சா வந்து அதென்னமோ எனக்கு அது செட்டே ஆகுறது இல்லங்ளா அதனால சேரின்னு சொல்ட்டு நானு எப்பமே இது வச்சறது ம் இதே பண்ணிக்லா அப்டின்ட்டு நா வந்து கோன் ஊசி வச்சு குத்தி குத்தி எடுப்பே நானு ஏனா அது எனக்கு எதோ ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு அது
ஈஸியா இருக்குற மாரி இருக்குல்ல
ம் கூ இது எடுக்றதுக்கே நம்ளுக்கு கையெல்லா பாத்தீங்கனா ரொம்ப நெறைய ஒரு நெறைய எடுத்துட்டுனா கையில கொப்பளொம் போடுற மாரி ஆயிது
ஆமா ஆமா கண்டிப்பா இன்னொன்னு இது வந்து கொஞ்ச கொஞ்சொ பண்ணு அப்பப்போ கொஞ்ச கொஞ்சோ பண்ணு ஒரே எடத்துல உக்காந்து பண்ணோம்னா ஹீட்டு சிஸ்ட ஒடம்பு ரொம் சூடாய்ரு ஏனா புளி இல்ல அது புளி அதிகமான சூடு
ஆமா ஆமா ஆமா ஆமா அதனால ஏதோ கொஞ்சோ டைம் இருக்கிறப்ப அப்பப்போ உக்காந்து உக்காந்து பண்வ ரொம்ப நேரோ உக்காந்தால எனக்கு முதுகு வலிக்க ஆரம்பிச்சுருங்க
ம் ஆமா எனக்ல்லா எனக்கு எனக்கு இந்த பேக் பெயின் இல்ல முதுகு வலில்ல கழுத்து வலிங்க லேசா ஏதாவது ஒரு ஒர்க் ஒரு ஒரு கொஞ்ச நேரோ அந்த ஒர்க் பாக்கறத கொஞ்ச எக்ஸ்ட்ரா பண்ணோனா கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிருங்க ரொம்ப வலிக்கு மருந்து தேயச்ச்சால சரியாது அடிக்கடி இந்த மாதிரி கழுத்து வழி எனக்கு வருது
நானு என்ன பண்ணுவேனா அந்த மாதிரிலா இருந்துச்சினா கொஞ்ச எக்சைஸ் பண்ணுவ நான கழுத்த கழுத்த வந்து அப்டியே ரொட்டேட் பண்ணங்வைங்ள அப்டி இப்ப வந்து ஒரு இது இந்த சைடு ஒருத்த ஒரு சுத்து சு த்ரோ அப்டினா அப்டியே ஆப்போசிட் சைட் ஒரு சுத்துனா கொஞ்ச ரிலீஃப் இருக்கு நா அந்த மாரி பண் ஃபோனே ரொம்ப நேரோ வந்து
பாக்க முடியாது ம் நானு அப்டிதா பண்ட்டுருப்பே இப்டி இப்டி ஒடம்ப வளச்சி வளச்சி பாத்துட்டுருப்பே
ஆமா நா காலேல எந்திச்சோன்னே பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல எக்ஸ்சேஸ் பண்ணிட்டு தானா வெளிலயே வருவனாங்க
ம்ம் அது நல்ல பழக்க தான சிஸ்டர் ஆனா என்னாலலா என்னாலலா பண்ண முடியா அதெல்லா பண்ணா கண்டனியூஸா பண்ணு நமக்கெல்லா அதெல்லா சரிப்பட்டு வராது
அது ப ஆ நான்னு பாத்தீங்னா நா பண்றது வச்சி பாப்பாவு ஒரு நாள் ஏதோ வா பண்ணுவோ அவுளு பண்ணுவா அப்றோ இந்த மாரி ம் அதுனானு அப்டியே கொஞ்சோ கொஞ்சோ இது பண்ணிகிறது சேரிப் பாப்பாவு அப்டியே நம்மள பாத்து பண்ணுவா அப்டின்டு
அதுதா நம்ம வந்துட்டு என்ன பண்றோ அப்டின்றதுதானப் பிள்ளைங்க வந்து கரெக்டா பாத்து பண்றாங்ளா அதுதா அந்த பிள்ளைங்க வந்து நம்மள பத்தி அதுங்களுக்கு வந்து அந்த வேவரம் தெரியுதுன்னு சொல்றாங்களா அது தெரிஞ்சது க்கப்பறோ வந்துட்டு பிள்ளைங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயோ பண்ணேல பாத்து பண்ணனுமே என்ன பண்றோமோ அத எக்சாட்டா அத அப்ப பண்லேனாலு இன்னொரு நாள் பண்றாங்க நம்ம பேசுறது கூட கரெக்டா பேச வேண்டியதாருக் இங்க ஏதாவது ஒன்னேப் இப்போ நம்ம கணவருக்கு நமக்கு ஏதோ ஒரு சண்டைல ஏதோ ஒன்னு திட்டீர்ப்போ வச்சுகோங்ளே அந்தா வார்த்தய புடிச்சுக்கிறாங்க எப்டி புடிப்பாங்கன்னே தெரியாது எப்ப கேட்டிருப்பாங்கன்னே எனக்குல்லா தெரியாது ஏ பொண்ணு நெக்ஸ்ட் எனக்கு ஏ பொண்ணுக்கு சண்ட வாரேல அந்த வார்த்தை சொல்லூ திட்ரேய்ல அப்ப நா சொல்லுவ ஏ என்னடி இதெல்லா எப் டி பேசுற அப்டின்னா இது தெரியாத வார்த் தைகள தெரிஞ்சிக்கிறது நம்மளாலதா அதுதா நீங்க பேசினீங்க அப்டின்டு ஆ எங்க மாமியார்லா ரொம்பம் என்ன திட்டுவாங்கல்ல ரொம்ப அப்போ திட்டேயில்ல எங்க மாமியார் புல்லா சொ சொல்லுவ நா அவளுக்கு முன்னாடி ரொம்ப மட்ட தட்டி பேசாதீங்க திட்டாதீங்க அவளுக்கு முன்னாடியப் அப்டி பேசி பேசிதா இப்ப பாப்பா வந்து நம்மள இப்டி பேசுறா என்ன அம்மான்னே கூப்ட மாட்டா பேர் சொல்லி கூப்டுவா அத எடுத்து குடு இத எடுத்துக்குடு ஒவ்வொரு நேரோ கடுப்பாகு எனக்கு ஒவ்வொருனே மரியாதையா பேசுவா அம்மா அம்மான்னு பாசமா பேசுவா ஒவ்வொரு நேரோ எங்க மாமியார் இருக்கேல அவங்க என்ன எப்டி பேசுறாங்களோ அதே மாதிரி பேசுவா அதா நம்ம எப்டிஷ் பண்றோமோ அதான கொழந்தைங்க கத்துக்குவாங்க நா திட்டிட்டே இருப்ப என்னிய மட்டந்தட் டாதீங்க மட்ட தட்டாதீங்க ஏ பிள்ளையு என்னை மட்ட தட்டு அப்ரோ அதுக்கு என பயமே இல்ல சி ஸ்டர் அவங்க அத்தம்மாவுக்கு பயப்படுது நா சாப்டுன்னு சொன்னா சாப்ட முடியாது அப்டி சொல்லுது நமக்கு பயம் இல்லாம போயிருது அவங்களால
அது நம்ம செல்லோ இது பண்றோ அவங்களும் அந்த செல்ல குடுப்பாங்க அது வேற விதோ நம்ம வேற இப்ப நாம குடுக்கறது அது வேற இல்ல ம் அதனாலதா ம்க்ம் நானு இந்த மாரி எல்லா ஆ பண்ணுவா ஆனா ஏ அடி வாங்குவா
ஆ நா அடிச்சதே இல்ல சிஸ் டர் அவளுக்கு ஒரு ஒரு வயசு இருக்குல்ல ரொம்ப முடியாம இருந்து பொழைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்துனோ அந்த மாரி வளத்தவ அவ ஓ அம்மா போட்டுரு சொல்லுவாங்க அது மூணு அம்மா போட்டு ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு பாப் ப்பாவ காப்பத்தறதுக்கே ஆனா இப்ப ரொம்ப நாளா எனக்கெல்லா நம்பிக்கையே இல்ல அந்த அளவுக்கு இருந்தா அவ மறுபடி பழய மாரி ஃபஸ்ட்ல இருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணி பழைய மாரி ஃபஸ்ட்ல இருந்து சாப்பாடு சாப்பிட ஸ்டாட் பண்ணி இந்த மாரி எல்லாமே புதுசா பண்ணுனே நா ஒன்றர வயசுல மறுபடியு நடந்தத மறந்து அந்த அளவுக்கு அது அந்த ஹீட்டு ஹீட் ஒத்துக்கல அவளுக்கு ஒடம்பு ஹீட்டு இன்னமு ஹீட்டு இன்னு கொப்பள கொப்பளமா வந்துட்டே தா இருக்கு நா என்ன பண்றே டெய்லி இப்பெல்லா டூ டைம்ஸ் குளிக்க வெக்கிறே அப்போ குட்டி பாப்பான்னு நமக்கு பய இருக்குல்ல சளி பிடிச்சிரு இன்னொன்னு ஒரு நாளிக்கி ஒரு தடவ குளிக்க வெக்கலா அதே மாதிரி கூ அப்பெல்லா வந்துட்டு கூலிங்ல தண்ணியிலயே குளிக்க வைக்காம சுடு தண்ணியே வெச்சு வெச்சு குளிக்க வெச்சறாங்க அது ஒரு பிரச்சன வெயில் காலத்துல வந்து நம்ம கூழிங்கள விட்டற நா இப் பெல்லா வந்து சின்னவெல்லா வந்து சுடுதண்ணில குளிக்க வெச்சதே கெடையாது நா பாட்டுக்கு டப்புக்குள்ள எறக்கி விட்டுருவே கொஞ்ச நேரோ கொஞ்ச நேரோ வெளாயாடு அப்டினு விட்டுறுவே ஒரு இப்பெல்லா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க இருவது நிமிஷமாவது கொழந்தைகள குளிக்க வைக்கணுமா நம்மதா டக் டக்குன்னு ஊத்திட்டு கூட்டிட்டு வந்துறோ பயந்துகிட்டு தா ஆனா இருவது நிமிஷோ கொழந்தைங்கள தண்ணிக்குள்ளயே வெளாட வெச்சு குளிக்க வைங்க வெயில் வந்து அதிகமா இருக் கு ஹீட் அப்பதா தனியு கொழந்தைங்களுக்கு ஏன்னா இப்ப எல்லா வந்து புதுசு புதுசா நோய் வருது அப்டின்னு சொல்லி சொல்றாங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா நானு அந்த மாதிரி தா பண்ணுவ ஆனா நார்மலாவே குளிர்காலமா இருந்தாலு எந்த எப்பவுமே நா ரெண்டு டைம் மூணு டைமாவது குளிச்சிருவா சும்மா ஒரு டைம் தாங்க சோப் போடுவே மீதி எல்லாமே சும்மாதா வாத்தி விடுவே நானு
ம் அதுதா நல்லது பிள்ளிங்க இப்போ வந்துட்டு எல்லாத்தையு இது பண்ணி என்ன சமச்சீங்க நைட்டுக்கு சமைக்கணுமா
சாம்பார் வெச்சாச்சுங்க இட்லி கீது ஊத்தணு இல்ல சா தோசக்கீது ஊத் தனு அது இன்னு கொஞ்ச நேர ஆவு எப்டினாலு சாப்பிட்றதுக்கு இப்பதா எல்லாரு சந்திக்கி போயிருந்தேன்னு சொன்னே இல்ல பலாப்பல இருந்துச்சு வாங்கிட்டு வந்திருந்தோ அதெல்லா சாப்பிட்டது கொஞ்சோ பசிக்கல்ல
அதுனால ம்
ம் மாம்பழோ கொஞ்சோ இருந்துச்சு வீட்ல அதனால அதெல்லா சாப்பிட்டதுக்கு ஆ எங்க வீட்லயே எங்க வீட்லயே மரோ ஒண்ணு இருக்குங்க அதனால கொஞ்சோ வந்து பாத்தீங்கன்னா வந்து இல்லிங்காம இருக்கு
ம்
அதனால கொஞ்சோ எங்களுக்கு ஓகேன்னு வைங்களே
சேரி சிஸ்டர் சேரி சிஸ்டர் நா இப்போ தா சட்னிக்குதா வதக்கி வெச்சிருக்கே நாங்க தானே அவுங்க என் வீட்டுக்காருக்கு எப்டின்னா தக்காளி சட்னி வெங்காய தக்காளி ரெண்டு சேத்து வதக்குவோல வதக்கி செய்வோல அந்த சட்னி எ அவுங்க இப்ப உக அத்தாக்கு எப்டினா எ விட்டுக்காருக்கு எப்டின்னா எப்பவுமே ஒரு சட்னி இருக்கணு என்ன இருந்தாலு சேரி என்ன கொழம்ப இருந்தாலு சேரி அது சட்னி கண்டிப்பா இருக்கு அந்த மாதிரி
ஆ ஆ ஆ ஆ
அதுனால ஏதாவு ஒரு சட்னி வச்சிகுணு எ பொண்ணு வேணும்னே கத்துக்கிட்டே இருக்கா பாத்தீங்களா நம்ம ரெண்டு பேர்
அது ஆமா அதுக்கு ஏதோ ஒன்னு பண்ணுனு நாம அவுங்களயே
அதுதா அவளுக்கு அந்த ஒரு பொறாம ஒண்ணு இருக்கு வேற யார்கிட்டயு பேசக்க கூடாது அவ்ளுக்கு அவ பக்கத்துலே நா உக்காந்து இருந்தா பேசாம உக்காந்தே இருப்பா சிஸ்டர் நா எந்திரிச்சு போனனா பின்னாடி வந்துருவா
தவறுவாங்களா
என்னது தவக்க மாட்டா நடந்து ஓடிக்கிட்ருக் கா ஓன்ற வய்சுலே அது பத்து மாசத்துலயே ஓடிடுச்சு சரியான ஓட்டோ ஓடிடுச்சு அதனால பின்னாடியே ஓடியாந்துரு படி ஏறுது படி எறங்குது
ஆ இன்ன ஒன்னு இன்னொன்னு பெரிய பாப்பாவ பாத்து இவ்ங்க சீக்கிர எல்லாமே கத்துக்குவாங்
அதுதா உண்மயவே சிஸ்டர் ஃபஸ்ட் பாப்பா வந்துட்டு என்ன எல்லா லேட்டா பண்றாங்க ஒவ்வொன்னு நம்ம கத் து குடுக்க அவ்வளோ கத்து குடுத்தே நடக்கிறதுக்குல்லா ஃபேமிலியா எல்லாரு நின்னு நடவண்டியா புடிச்ச அவள நடக்க அங்கிருந்து ஒரு ஆள் இங்கிருந்து ஒரு ஆள் க்ளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணி என்னலா பண்ணி அவள நடக்கவுட்ட தெரியுமா இவளுக்கு ஒண்ணமே பண்ணல இவ எப்டி எந்திரிச்சு நடந்தானே தெரியல அதா பெருச பாத்து ஓடுது எல்லா பண்ணிக்குது
பக்கா சீக்கிர சீக்கிர கத்துக்குவாங்க
அதா அவுளுக்கு வந்து ஒவ்வொன்னு ம் அவுங்கள அப்டி பாத்து பாத்து வளக்கறோ பாத்து பாத்து பண்றோ ஒரு ஒரூ அவ பண்ற எதையமே விட மாட்டே எல்லாத்தையு வீடியோ எடுத்துடுவே ஒன்னு ஒ ரு போட்டோ அவ எப்ப மொத மொத அடி எடுத்து வச்சது மொதகொண்டு கரெட்டு மொத மொத தவக்க ஸ்டார்ட் பண்ண அந்த அளவுக்கு அவள கேப்சர் பண்ணிட்டே இருப்பே பாத்துட்டே இருப்பே இவ எப்ப நடந்தான்னு கூட என்க் தெரது திடீர்னு பாக்குறே ஓடிக்கிட்டு இருக்கா எந்துருச்சு அதா அந்தமாதிரி
ஓகே ஓகே ஓகே சேரிங்க சிஸ்டர் சேரி பாருங்க நம்ம ஃப்ரீ ஆய்ட்டு பேசலா ஆ சேரி பாய் பாய் ம் பாய் ஆ ஓகே